ஹலோ வணக்கம் தோழி நலமா தோழி
ம் வணக்கம் தோழி நல்லா இருக்கே தோழி நல்லா இருக்கீங்களா
ம் நா நல்லாருக்கே தோழி தோழி இ இன்றைக்கான தலைப்பு செய்தி இங்க பாத்தீங்களா தோழி வந்து
ஆமா தோழி
ஓ உண்மையிலயே பாருங்க தோழி நம்ம அப்போ உலகம் வந்து எந்த எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல பாரு தோழி வந்து இந்த எல்லணு அப்டிங்கற ஒண்ணு கேள்விப்பட்டீங்களா நீங்க வந்து
ஆமா தோழி நானு இப்போ ரீசெண்டட்டாக கேள்விப்பட்டே அது அதெல்லா உண்மையா என்னன்னு பயமா இருக்கு எனக்கு
உண்மைதா தோழி உண்ம நூறு மடங்கு உண்மைதா தோழி வந்து இந்த எள்ளிலோனா என்னன்னு பஷ்டுனா தோழி நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதோட பாதிப்பு இருந்ததுன்னு சொன்னாங்க என்ன அப்டின்னு முழுசா பாத்தீங்கன்னா நம்ம பசிபிக் பெருகடல் இந்திய பெருகடல் தா இருக்குல்லே தோழி அதோட மேல் பரப்பு வந்த ரொம்ப வெப்பமயமானதுனால வந்து பூமி வந்து ரொம்ப சூண்டாயிடுச்சா அதான் வந்து அதுனால வெப்ப காற்று வீசு தான் வெப்போ வந்து அதிகமா இருக்குமா ஒன்னு அடி ச்ச வேகமா அதவிட அதிகமா வெயில் இருக்குமா இல்லைன்னா இப்போ வந்து வெள்ள வந்து அதிகமா அதாவது மழை நீீர் வந்து அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க உள்ளது ஒரு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங் ன்னா இந்த எல்லினோ தாக்கத்தனால வந்து ஆறு கோடி பேர் இறந்திருக்காங்களா தோழி வந்து இன்னக்கி இந்த செய்தி வந்து நியூஸ்ல கேட்டப்போ உண்மைலேயே எனக்கு போனலயே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன விஷய என்னானு கேட்டீங்ன்னா அப்போ வந்து எந்த தொழில்நுட் ப்பமே இல்லாதனால இத பத்தினா ஒரு விழிப்புணர்வு இல்ல இப்போ வந்து தொழில்நுட்பம் எல்லா இருக்கனால்ல கைபேசி அலைபேசி இன்டர் அப்டிங்கிறங்க மக்கள் ஓரளவுக்கு இத பத்தின விழிப்புணர்வு ஏற்பட்டதுனால இன்றைய காலகட்டத்துல ஆறு கோடி பேர் இறந்தாங்களே அது வந்து தவிர்கல்லா சொல்லி சொன்னாங்க தோழி இதுக்கு என்னெல்லா நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கலா அப்டிங்கிறது உங்களுக்கு ஏதாது இருந்தா சொல்லுங்க தோழி நானு எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்ற தோழி வந்து
கண்டிப்பா தோழி ஏதே ந்த எல்லினோ பத்தி நா இப்ப ரீசெண்டா இப்பதா நானே கேள்விப்பட்டே என்னன்னா ஆக்சுவலா இந்த என்னோட தோழி கூட அத பத்தி சொன்னாங்க இந்த நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆறு கோடி பேரு இறந்து போயிருக்காங்க சொன்னீங்ளே அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்தியர்கள வந்து கொல்றதுக்காகவே சீனர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து புது புது மருந்த கண்டுபிடிச்சு வியாதியை கண்டுபிடிச்சு கொண்டுட்டு இருந்தாங்க அது வந்து செயற்கை அழிவுல வந்துச்சு அதுல கிட்ட கோடிக்கணக்கான மக்கள் இறந்தாங்க சீனர்கள்னால
ஓ கோ
ஆ ஆங்கிலேயரோட ஆட்சி நடந்த போது போர் நடந்த போது அது மாறி நடந்தாங்க ஆனா இது வந்து இயற் கை அழிவு இது வந்து யாராலையு தடுக்க யாராலையு தடுத்து நிறுத்த முடியாது இல்லயா
ம் கண்டிப்
இதுக் இதுக்கு ஒரே ஒரு தடுப்பு வழிமுறை மட்டு இருக்கு தோழி இந்த வெப்பத்தையும் ஆ இந்த மழையு கரெக்டான கண்ட்ரோல்ல வச்சுக்கணுனா நம்ம இயற்கைய பாதுகாக்கணு க்களோட நா அதோட வ் அத பெனிபிட்ட மட்டூ சொல்றே
ம் சொல்லுங்க
ஆ அதே மாறி என்னனா ஒவ்வொரு மனிதர்களோட சுற்றுப்புற தூய்மை அந்த பொலியூஷன்ல்ல மாசு கட்டுபாடுலா சரியா பயன்படுத்துறது வாகனங்கள சரியா பயன்படுத்துறது இதெல்லா வந்து கண்டிப்பா ஒரு இயற்கையே இயற்கை சீற்றங்கள அழிக்கிற மாறி மனிதர்கள் எந்த விதத்தையு செய்யலனா இன்னைக்கி வந்து இவ்வள பெரிய வந்து ஒண்ணு வந்து வருனு கண்டிப்பா சொல்ல முடியாது எதுக்காக சொல்றன்டா அ எதுக்கு வந்துட்டு இது அடிப்படை இத நம்ம தெரிஞ்சுக்கணு கண்டிப்பா அதுக்கப்பறோ பாத் பாத்தீங்கனா இந்த பசுபி கடலூ இந்த இன்னொரு கடலூ வந்து இருக்குதுனல வெப்பச்சலன அதிகமாகும்ன்னு சொன்னீங்கள்ளே அது எப்டின்னா உவ் ஒரு எரிமல வெடுச்சா அந்த ல வந்து கனல் எப்புருக்கூ நெருப்பு அதவ் அத ஆ அதவ்வோட கிட்டத்தட்ட ஆறு கோடி ஏழு கோடி அளவுக்கு வந்து பவரா இருக்குமா அந்த ந வெப்போ தண்ணியோட வெப்போ அப்ப தண்ணியோட வெப்பத்துல உள்ள காள வக்கிரோனா கொதிக்கிற பாத்திரத்துக்குள்ள காள விட்டா எப்புடிருக்கு
ந ஆமாந்தோழி அது உண்மையிலே இருந்து
அதனால மக்கள் வந்து உணவுலா இல்லாம இந்த வெயில்லோட தாக்கத்துனால சோந்தே செத்துருவாங்க அப்டிங்கற மாறி போட்ருக்காங்க அந்த ஆய்வியல்ல
கண்டிப்பா தொழி இப்ப நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கனா வெளி மாநிலத்துல வெளி நாடுகளேன்னு பாத்தீங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வெயில் தாக்கத்தினாலயூ வெப்ப அதிகரிக்கறதுனாலயூ எறந்து போய்ருக்றதா வந்து ஒரு ஆய்வறிக் வ சொல்லது தோல்வி வந்து இந்தியாவ பத்தி பத்தீங்கனா இப்பதா இந்த ஜூலை மாசத்துலதா அந்த எல்நினோ சூப்பர் எல்நினோங்கறது ஆரம்பிச்சிருக்கா
ஆனா வந்து இப்பயே பாத்தீங்கனா வெயில் வந்து ரொம்ப கொழுத்து எடுக்கிது பாத்தீங்கனா இந்த வெயிலின் தாக்கதுனால பாத்தீங்கனா சின்ன கொழந்தைகளுக்கு காய்ச்சலூ அ பாத்தீங்கனா வாந்தி மயக்கம் அ வயித்துப்போக்கு இந்த மாறி உடல் உபாதிகள் பாத்தீங்கனா ஏற்படுது மத்தவங்கள சொல்றதுக்கு முன்னாடி தோழி என்னோடைய மகனுக்கே பாத்தீங்கனா கடந்த வாரம் தினோ தினோ காய்ச்சல் இருந்தது ஏனே தெர்ல திடீனு ரெண்டு நாளைக் காய்ச்சல் பாத்தீங்கனா அதுக்கப் அப்புறந்தா சரியா போய்ருச்சு வந்து தோழி வந்தது
சொல்ற மாறியே என்னுடைய குழந்தைக்கு அதே மாறிதா இருந்தது இது வெப்பச்சலனோடத்தோட காரணோ அதே மாறி மாதங்கள் அடிப் படையில வந்து ஆடி மாதங்கறது வந்து காற்றோட மாதோ காற்றுக்கு புடித்த மாதோ வந்துட்டு அது நெருங்கிட்டு அப்படிங்கும்போது அதோட கிளைமேட் சேஞ்சுனாலயூ இந்த பசங்களுக்கு வந்து காத்துனால கூட இந்த சளி புடிக்கிறது காதடைக்கிறது ஜொரோ வருது அதோடைய வெப்பச்சலன காரணமாகவு வந்து வருது அதனால நம்ம உடலவந்து டிஆக்சன் பண்றனுனா கண்டிப்பா வந்து ஒரு நீர் கரைசல் கண்டிப்பா நம்ம குடுச்சுக்கிட்டே இருக்கணு ஒரு ரெண்டு லிட்ரோ மூணு லிட்டரோ கண்டிப்பா உள்ள குடுச்சுட்டே இருக்கணு ஏனா இப்ப அந்த எளினோ வந்து வெப்பத்த மட்டு குடுக்காது அதே சேம் டைம் என்னாவுனா மழையூ கொடுக்குது அதுவு மழன்னா எப்டினா ஆ ஆலங்கட்டி மல்ல எல்லா சொல்லுவாங்க அதெல்லா ட கிட்டதட்ட பத்து கோடி அளவுலனா அதிகமான அதாது ஒரு ரெண்டு வருஷதுல பெய்ய வேண்டிய மழ ஒரே ஒரே நாள்ல கொட்டி தீர்க்மா அப்ப என்னா பண்ணு இயற்கை சீற்றங்கள்ல ஆறு எல்லா ஃபுல்லாயி தண்ணி பூரா இயற்கை சீற்றகல்ல என்னா பண்ணு உயிரு மனித உயிர்கள் மற்ற உயிர்கள் எல்லாமே உலகம் அழியறதுக்கான ஒரு ஆரம்போ அப்டிங்கிற மாரி அதுல ஆய்வுல இப்போ சொல்லியிருக்காங்க
ம் கண்டிப்பா தோழி இந்ந வீடியோ நானுந்தா கவனிச்ச மழை வந்து பெய்யவே பெய்யாதா உனக் எல்லா காலநிலையு மாறி போகுமா அதாவது வரு கிழக்கு பருமழை ஆரம்பிக்க வேண்டிய காலத்த விட்டு தவறிதா இந்த தடவ ஆரம்மிச்சிருக்கு தென்மேற்க்கு பருவமழையு அதே மாரி இப்போது ஜூன் மாசத்துலயே ஆரம்மிச்சி அதுவு தவறி விட்டது பாத்தீங்கனா இப்டி மழைக்காலங்கள் வந்தா ஆரம்மிக்க கூடியது தவறி இப்ப தவற போ போக என்னைக்கோ ஒரு நாள் மழ பெய்யுமா அன்னைக்கு வந்து எப்டினு கேட்டீங் ஒரு வருட மழை இரண்டு வருட மழையே வருஷ கணக்குல உள்ள மழ ஒரே நல்ல பெஞ்சு அழிவு ஏற்படும் அது நம்மளோட மனித இனம் மட்டு கெடையாம ஆடு மாடு ஜீவராசிகள் அனைத்துமே பாதிக்கு அப்டின் சொல்லிதா அந்த ஆய்வறிக்க வந்து வெளியிட்ருக்காங்க இது இதுக்கு ஒரு முக்கிய காரணம் மனிதர்கள் அ அப்டிங்கிறதே அத மாற்ற முடியாத ஒண்ணு ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னோட தேவைக்கு அதிகமாக வந்து அ விஞ்ஞானத்த பயன்படுத்தனால தா இந்த அழிவு ஏற்படுதுன்னு சொல்றாங்க தோழி அது உண்மதானா
ஆமா தோழி இப்ப இயற்கை அழிவுங்கிறது வந்து எப்டி வருதுங்கிறீங்க மனிதனால வருது
உ
இயற்கை அழிவு செயற்கை அழிவுங்கிறது வந்து எதனால வருது சொல்லுங்க பாப்போ மனிதன உருவாக்குறதுனால
ம்
மனிதன் இருக்கறதுனால வந்து இயற்கை அலுவலு மனிதன் வந்து இயற்கைய அத்து மீறி செயற்கைய வந்து ஆ இயற்கைக்கு ஆதரவு குடுக்காம செயற்கைய வந்து போராடி ஒரு அ குறுகிய நேரத்துல வந்து ஒரு தீர்வ காண்றதுக்காவ செயற்கைய நோக்கி போறதுனால இயற்கையோட சீற்றம் வந்து பெரிதாதா இருக்கு என்ன பொறுத்தவர
ஆ கண்டிப்பா தோழி இப்ப பாத்திங்கன்னா இந்த கிரீன்லாண்டு இங்லாந்து அயல்லாந்து அப்டின்ற அந்த வெளி மா நாடுகள பாத்தீங்கன் வச்சீங்க பனிக்கட்டி உருகி வந்து தண்ணியா வருது இதுக்கு என்ன காரணன்னு கேட்டீங்கன்னா புவி வேப்பமயமாதல் தா காரணோ அப்டினு சொல்றாங்க இதுக்கு மனிதர்கள் பயன்படுத்தக்க கூடிய குளிர் சாதனோ ஏசி இந்த மாரி பொருட்கள்லேருந்து வரக்கூடிய கார்பன் மோனக்சைடுன்னு சொல்லுவாங்க அந்த வாயுக்கள் மூலமா தா ஓசோன்லேருந்து ஏற்பட்டு வெப்பமயமாகி பூமிய தாக்குறதுனால இந்த பனிக்கட்டிகள் உருகி ஆரா வருது அப்டினு சொல்றாங்க இதனால வெப்பம் அதிகமாரதுனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது தண்ணீ பட்டாக்குறையு ஏற்படுது பாத்தீங்கன்னா வந்து
இந்த எல்லினோவ நெனச்சு அந்த எல்லினோ வந்து பெரியவங்க மட்டுதான் அந்த வலைத்தளங்களல பாத்துக்கிட்டுதாப்பா கொழந்தைங்களு இப்ப பாக்க ஆரம்மிச்சுட்டாங்க அதுவு இப்ப இந்த சின்ன வயசு குழந்தைங்கலா தெரியல ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிற பசங்கனா வச்சுங்ளே
உ
அ நல்லா புரிஞ்சுக்கிறாங்க ஏனா அவுங்க அடிப்படை பயிற்சிலே அஜாவதுலேருந்து அந்த மழ எப்டி உருவாது எங்க தண்ணி இருக்கு அந்த மேகங்கள் எங்க இருக்குல்லான் படிச்சிருப்பாங்க ஆறாவதுல இருந்து படிக்கு போது டீட்டெயலா படிச்சிருக்காங்க குழந்தைங்கா ஏழாவது வரும்போது அதை நல்லாவே புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்டி பார்க்குபோது இது குழந்தைகளுக்குமே இந்த எல்லிநெ வந்து நல் நல்லா ஒரு பரவி இருக்குது இந்த செய்தி ஆ குழந்தைங்களுக்கு ஒரு பயோ இருக்கு இது மாரியெல்லா மழை பெய்யுமா அப்டில்லா வந்து வெயில் அடிக்குமா அப்டின்னு இப்ப வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாடுகள்யில்லா கூட இந்த வெப்பம் தாங்க முடியாம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் இறந்துருக்காங்க
ஆமா கண்டிப்பா பிரான்ஸ் நாடு இந்த மாதிரி வெளிமா நீ வெளிநாடுகல்லா பாத்தீங்கன்னா இந்த அங்கெல்லா வந்து ஐரோப்பா கண்டல்லா பாத்தீங்கன்னா குளிர்ந்துதா இருக்கு அங்க வந்து குளிர் தா அதிகமா இருக்கு இருக்கும் வெயிலேயே இருக்காதான் நிறைய பேர் வீட்ல வந்து ஏசி கிடையாது ஃபேன் கிடையாது அப்டின்னு சொன்னாங்க ஆனா இன்னிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஃபேன் இருக்கு ஏச்சி ஓடுதான் இங்க வந்து வெப்பா அலே அதிகமா வீசுதுன்னு சொன்னாங்க அங்க உள்ள பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அ வகுப்பு ஆசிரியர் எல்லா பண்றாங்களா இந்த டியூப் மாரி வச்சு தண்ணிய கொழந்தைங்க மேல பாய்ச்சு அவங்களுடைய வெப்பத்தை வந்து குறைச்சிக்கிறாங்க இந்த மாரி அங்க அங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்குறப்ப நாடே நம்ம பூமி எதை நோக்கி போயிகிட்டு இருக்கு அப்டிங்கறத வந்து பாக்குறப்ப இமா பயமா இருக்கும் வந்து நாளைக்கி இந்த நெலம நம்மளுக்கு ஏற்படுங்குறத நினச்சாலே நம்ம எதிர்கால சந்ததிக்கி என்ன ஒரு நல்லத விட்டுவிக்காம ஒரு கெட்டதை வந்து செஞ்சு வச்சிருக்கணும்ன்னு நினைக்கிறப்ப இத அழிவு நோக்கி போறத நெனச்சா உண்மிலே பயமாவும் இருக்கு அதே நேரம் நாம செஞ்ச தவிர நம்ம கண் முன்னாடி வந்து இந்த மாரி நினைக்குதுங்கிறது தெரியுது உங்களுக்கு சொல்லுங்க தோழி
கண்டிப்பா அ கண்டிப்பா தோழி ஏன்னா இப்ப ஒவ்வெருத்தருமே வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கனு நினைக்கணும் மழை வரணும்னு நினைச்சா மழைய வந்து நம்ம மழைக்கா காத்திருக்கோன்னனு அவசியம் இல்ல இயற்கையை நம்ம பாதுகாத்தாலே மழை தன்னால குடுக்கும் மரத்தை நடுன்னு சொல்றோம் அந்த மரத்தை என்ன பண்றோம் அடுத்த நிமிஷமே வெட்டிறான் அடைஞ்ச எல்லா இருக்குன்னு
ம்
அத வைக்கும் போதே இடையூறு இல்லாத இடத்துல வச்சா அந்த மரம் உயிரோட வாழு இல்ல எது க்கு வாளத்தத வெட்டனும் ல இடையூறு இல்லாத பகுதிகள்ல மரத்த வைக்கணும் சாலையோரங்கள்ல அ கவர்மெண்ட்டுக்கு தேவையான இடத்த போக மரோ வளக்கறதுக்குன்னு ஒரு ரெண்டு அடி பாதம் மேரி இந்த பக்கம் அந்த பக்கம் உட்டுட்டு இது பண்ணணும் மத்த நாடுகள்ல எல்லாம் இல்லையா சொல்லுங்க பாக்கலாம்
ம் அதான் இயற்கையோடு ஏயந்து வாழ்ற வாழ்க்கைக்கு இருக்கிறவுங்களு பாதிக்கிறாங்க வந்து இயற்கை அல்லாம செயற்கை வாழ்றாங்க பாத்தீங்களா அவுங்கள ன்னா வந்து இந்த இயற்கையை வந்து பாதிப்புக்குள்ளாக்கிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா சேரிங்க தோழி நம்ம இதை பத்தி அடுத்த தகவல்லா பகிர்ந்து கொள்வோம் நன்றி தோழி
ஆ சேர் வணக்கம் தோழி